ஹலோ கி
ஆ கேக் ஆ கேக்குதுக்கா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா
சாப்பிட்டாச்சுமா அப்பலையே நீங்க சாப்பிட்டேலா
என்ன சமையல்
சாம்பார் இல்ல இனிமேதான் தூங்கணும்
சேரி சேரி
சாம்பார் ஆ பீன்ஸு
சேரி சேரி ஆ ஆ சேம் சாம்பார் புதினா தொவையல்
ம்
மாம்பழம் முட்ட
அ சேரி சேரி சேரி
ம் சாம்பார் தான் குழம்பா இருக்கு மீனு கறியத் தவற ம் அதாதே இரு ம் என்ன ஒன்னு என்ன குழம்பு வச்சாலும் அந்த சோறு அந்த இது தேன் போவுது
ஆமா
ம் மக என்னச்சி தூங்குதா
ஆ துங்கிட்டாக்கா
சே சே சேரி ஆ ரசிதா ஃபோன் அடிச்சாளா
ஆ நேத்து சாயங்காலோ பேசுனோம்
ஆ அவளுக்கு முடிஞ்சிருச்சாம்ல காசுல்லாம் ஏறிருச்சு அ சொன்னா ஆ காசு எவ்ளோ ஏறநூறு ரூவாயோ என்னமோ ஏறிச்சுன்னு சொன்னா
ஆமா நேத்தே இறநூறு ரூவா ஏறிச்சுன்னு சொன்னா இறநூத்தி சில்ற
சே சேரி அப்ப நம்மளுக்குதேன் எனக்கு நன் இப்போ பதினைஞ்சு கால்தே முடிச்சிருக்கேன்
அப்படியா யார்ட்டயையும் பேசுறது இல்லையோ
பேசுறதே இல்ல நான் இது வரைக்கு உன்கிட்டையு ரசிதாக்கிட்டுயு மட்டும்தேன் பேசிருக்கே வேற யார் கிட்டயுமே நம்பர் எடுத்து நா பேசல
எனக்குமே நுப்பது முடிஞ்சிருச்சு ஆனா இன்னு நூத்தி எம்பது மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆவல
ஆகல ம் இன்னு அப்போ எத்தன கால் பேசணு
அது தெரியல ஆனா நுப்பது கால் முடிஞ்ச்சு
ஆ அது முடிச்சோன்ன அவ்வளோதானா அடுத்த டாஸ்க்கு கீழ குடுப் பாய்ங்களா
ஆ என்னன்னு தெர்ல முடிச்சோன்ன ஃபார்ம் எதுவு ஃபில் பண்ண சொல்னு அன்னைக்கு ரசிதா சொல்லிக்கிட்டு இருந்தா மீட்டிங் அட்டன் பண்ணதுக் அப்றோ ஃபார்ம் பஃல்லப் பண்ண சொல்லுவாங்கல்ல டாஸ்க்கு ஃபார்ம்மு அது ஃபில்லப் பண்ணிருக்கா நாப் பண்ணல பண்ணதுக்கு அப்றோ அவுளுக்கு புதுஸ் பா ரெக்கார்டிங் ஆடியோ ரெக்கார்டிங் டாஸ்க்கு
ஓ அந்த மீட்டிங் அட்டன் பண்ணாதா அப்ப அடுத்தது வருமாமோ
ஆ ஹா மீட்டிங் அந்த ஃபார்ம் ஃபில்ப் பண்ணி பண்ணனும்
அதேமா அந்த மீட்டிங் அட்டென் பண்ணி லாஸ்ட்டுல தா அந்த ஃபார்ம் குடுக்கிறாயிங்க
ஆமா ஆமா ம்
ஆ அப்போனா நம்ம அந்த மீட்டிங் அட்டன் பண்ணாதான் நம்முளுக்கு அடுத்து என்ன வருதுன்னு தெரியு
நம்ம இத முடிச்சாதா அது அடுத்து அனுப்புவாங்கன்னு நெனைக்கிறே
அனுப்புவாக ம் எனக்கு இன்ன நறையல்லா பெண்டிங் கடக் இத நான் யூஸ் பண்ணவே இல்ல எனக்கு ஒரே வேலையா போயிட்ரே இல்லமா எனக் நா தனியா இருந்தாலு நா வந்து தனியா இருக்க வேண்டிதில்ல இந்த இன்னைக்கி என் மாமியார் வந்துட்டாக அவுக வந்தோன்னா அவுக வந்து சாப் பாடு செய்யனு மாவு வந்து அவுங்க அக்கா பிள்ளைங்க ரெண்டு பேத்த வேற கூட்டிட்டு வந்துட்டாக
அ
அப்ப அவுகளுக்கு பாத்துக்கிட்டு நா அப்ப அவுக சாப்பாடு செஞ்சு குடுக்காம நா பாட்ல ஒக் க ஒரு மூளையில ஒக்காந்து ஃபோன் பாத்துக்கிட்டு இருந்தா சண்ட நாரி போயிரும்ல அதனால ஃபோனே கையில எடுக்கறதே இல்ல எனக் எனக் ஃப்ரீ டைம்னா நைட்டு ஒரு எட்டு மணிலருந்து அங்குட்டு ஃப்ரீ மா நா
ம்
அது வரைக்கு நா ஓ பா பாக்குறதுக்கு ரெண்டு ஆள் இருக்கற மாரி இருப்போ பகல் முழுக்க க்க வேல பகல் முழுக்கு வேல காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு காலைல ஆறு மணிக்கு எந்திரிச்சா ஒரு வேல சாப்பாடு செஞ்சி மத்தியானோ சாப்பாடு செ செஞ்சி எட்டு மணிக்கு அனுப்பிருவே
ம் அப்பற என்ன சாப்பாடுதா செஞ்சி முடிச்சிட்ற இல்ல
காலையில செஞ்சிருவே கால சாப்பாடு செஞ்சிருவே மதியானத்துக்கு கொழம்பு இல்லன்டா தக்காளி சோறு லெமன் சோறு இததானே கெட்டுவே கட்டி செஞ்சி கிஞ்சி இவு குடுத் முடிச்சுட்டு அடுப்பாங்கரைய போய் பாத்தோம்னா கன்றாவியா கெடக் க்கு அத எல்லா த்த எடுத்து வெச்சிட்டு கெடக்குற பாத்திரத்த பூரா அள்ளி போட்டு கழுவிட்டு அடுப்பு கிடுப் ப்பு எல்லாத்தையு தொடச்சிட்டு அடுப்பாங்கறய விட்டு வெளில வர ஒம்போது மணி ஆயிரு சேரின்னு சொல்லிட்டு ஒம்போது மணி ஆயிருமா அதுக்கப்பறோ நா ரெஸ்ட்ரூம் போயிட்டு அது பல்ல வெளக்கிட்டு நா டீய குடிச்சுட்டு அதுக்கப்பறோ வீட்ட வீட் ட தொடச்சு விட்டுட்டு கூட்டி விட்டுட்டு சாப்ட பத் பத்து மணி ஆயிரு அந்தா இந்தாண்ட்டு கா நா கால சாப்பாடே பத்து மணிக்குதா சா ப்புடுவே
ம்
கால சாப்பாடு சாட்டு முடுச் டிச்சுட்டு அத கழுவி போட்டுட்டு கொஞ்ச நேரோ இந்த ஃபோன எடுத்துட்டு அல்லாண்டு ஒட்காருவே அங்கே எங்க அம்மா ஃபோன் அடுச்சிருவாங்க நீ மட்டு ஏ ஒத்தையில இருக்க இங்கே வாண்டு அங்க செத்தோட போனம்னா அந்தாஇந்தான் பதினோரு மணி பதினொன்ற ஆயிரு திரும்பயும் மேல இருந்து கீழே எறங்கி இங்க கொழம்பு வெக்க ஓடி வரணு நா
பக்கோ தானா வீடு அம்மா வீடு
கிட்டக்கதே ஆமா ஒரு நாலு ஆறு வீடு தள்ளி இருக்கு
அப்புடியா எங்க மாமா வீட்லதான இருந்தீங்க மொத
உங்க மாமா வீடு ஆமா அங்க லாஸ் ட்டுல உள்ள ஆ இப்ப அங்க இல்ல இப்ப மாறிட்டோ
மீனாட்சி இததா சொன்னா ஒன்ட்ட ஆ எனக்கு தெரியாது ஆ ஆனா ஒங்கள தெரியு ஆ அப்பவே சொன்னா ஆ ஒங்க மாமா வீட்டுக்கு மேலதா இருக்காங்க அப்டி
ச்செரி ச்செரி இப்ப இல்ல வந்துட்டோ அங்க ஒத் ஒத்தி முடிஞ்சிருச்சு எங்களுக்கு ஒத்தி ஆமா ஒத்திக்கிதே இருந்தோ
எவ்வளவு
மூணு லட்ச ரூவா மூன்ற லட்சோ
செரி சேரி ஆ
அதோட ஒத்தி முடியவு அதோட வந்தாச்சு இங்கிட்டு வந்தாச்சு
ஆனா நல்லா இருந்திருக்கும் மேல
நல்லாதே இருந்துச்சு
க்யோ இங்க ஆ
நல்லா காத்தா நல்லாதா அடிச்சிருந்துச்சு இங்க வந்து எங்களுக்கு என்ன ஒண்ணுன்னா எல்லாமே அடுப்பாங்கற ரெண்டு பாத்ரூம் ரெண்டு ரூம்பு ரெண்டு இப்டி இருக்கு ரொம்ப பெரிய விடா தெருஞ்சிச்சு எங்களுக்கு
நல்லது தான ரன் பெரிய வீடா இருந்தா அட கொடுமையே அது சேரி ஆனா நல்லா இருக்கும் அந்த அந்த வீடு நல்லா இருக்கு நல்லா வியூல்லா நல்லா இருக்கும் அங்கிட்டு இருந்து வயல்லா ம்
ஆ நல்லா காத்து வயக்காட்டு காத் து மாடி நல்லா இருக்கு மாடிக்கு போயிருந்தம்னா ம்
அடிக்கடி மாமா வீட்டுக்கு போவோம்ல மாடிலதா போய் கடக்குறது
சேரி சேரி சேரி
ந்தான வாடகைக்கு வப்பாக ஆளு கொஞ்ச கொஞ்ச கொஞ்ச நாள் சும்மாதா கடக்கு மேவீடு அதனால மேலதா போய் உட்காந்து கேரம் போர்டு வெளாடுறது ஐஸ்பாய் வெளாடுறது மேலதா வெளாடுவோ நல்லா இருக்கும் அதனால சொல்றே
நா அவங்க மாமா மையனுக்கு கல்யாணம்
ஆமா ஆமா ஆ அது வேலைக்கு போதுக்கா
எங்க வேலைக்கு போறா
சாயல்குடியில பேங்ள ஒர்க் பண்ணுதா
அப்புடியா சும்மாதே இருக்கோ
ஆமா ஆனா பாக்குறாங்க அவங்களும் எங்க எங்கயோ
அதே நாங்க அங்க இருக்கையிலயே சொல்லிட்டு இருப்பாக அங்க பாக்குறோ இங்க பாக்குறோ அப்படின்னு சொல்லி அவக மகளுக்கே இப்பதான ஒரு கொழந்த பெறந்துச்சு எடையில
பெறந்துச்சு இப்ப ரெண்டாவது மாசமா இருக்காங்க
அப்படியா மூத்த மகள் மூத்த அக்காதானே எங்கேயோல கல்யாணோ முடுச்சு குடுத்தேன் சொன்னாக
மதுரைல மதுரைல மதுரைல ஆனா அவரு வந்து சேலம்ல ஒர்க் பண்றாரு அங்கதா போயிருக்கா
செரி செரி செரி அப்டியா பஸ்ட்ட் ஆம்பள பையன்தன
ஆமா ஆமா
ஆ அந்த புள்ள சுமையா
அது படிச்சிக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு வருஷோ இருக்கு அதுக்கு ஆமா அஞ்சு வருஷோ மொத்தா நேச்சரோபதி அ நேச்ச ரோகுதி
ஆ ஆ ஆ ஆ செரி செரி உ
இன்னு ஒரு வருஷோ இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு இருந்துச்சு திருச்சியில காலேஜ் பேர் என்னன்னு தெரியல முடிச்சுட்டாலா இவ தங்கச்சி
தங்கச்சிக்கு முடிஞ்சுமா இந்த வருஷத்தோட அவளுக்கு இந்த வருஷத்தோட முடிஞ்சுச்சு பிகம்
செரி செரி
அவுங்களுக்குதா மாப்ள பேசிக்கிட்டு இருக்காக
உ செரி செரி
அவர் ரசிதனில் இனி பிஸியா ஆயிருவாங்க ஒரு
ஆமா ஆமா இன்னிக்கு சாயங்கலோ ட்ரிப்பு கிளம்புறாங்க
ஆஹ் ஆ போயுட்டு வரட்டு நல்லாபடியவது இல்லம்மா நானு காலையில போன் அடிச்சே எடுக்க மாட்டா
அப்புடியா அவ்ளோ பிஸியா இருப்பாங்க மேடம்
ஆமா நேத்து சாயங்காலோ ஆச்சு அப்பவுமே வெளில வந்துட்டு வீட்டுக்கு போய் அடிக்கிறேன்னு சொன்னா அதுக்கப்றோ வீட்டுக்கு போய் அடிச்சா அப்றோ அவுங்க நெறைய பேர் இருப்பா கூட பேசிக்கிட்டு சிரிச்சுட்டு இருந்தா சரி இடையில இருக்கு நாம பேசிக்கிட்டு அப்டிஞ்சிட்டு அப்றோ அடிக்கிறேன் நீடு வச்சிட்டே
ஆ இந்த சாயங்கல்லோ அடிச்சிச்சு அப்ப பேசிட்டு இருந்துச்சு அதோட பையே தூங்கிட்டியா தூங்கினதோட போய் கேப் வாங்க போனோ
உ உ
ஆமா அ நைட் எனக்கே எப்போ அடிச்சீங்க
உனக்கு அடிச்சிருப்பே பாரு
உஹம்
உனக்கு அடிச்சட்டே ரசிதா பிரச்ச நீ எடுக்கல
நல்லெண்ண சாப்பாடு
காலைல இட்லி மதியானத்துக்கு சாம்பாரு வச்சு ஓட்டியாச்சு நைட்டுக்கு தோசைய சுட்டு சாம்பார் இருக்கு வேலய முடிக்க
அப்ப அண்ணே போயிட்டு போயிட்டு வருவாங்களா
ஆமா அவுக காலையல போயிட்டு சாயங்காலோ வந்துடுவாக
ஆ பைக்லயா இல்ல பஸ்ல போவாங்களா
பஸ்சு காலேஜ் பஸ்சே இங்க இருந்து போகுது அதுலயே
சேரி சேரி அப்பன்னா வெள்ளனயே வருமே பஸ்சு
அதா ஏழு ஐம்பதுக்குனா பஸ்ஸுக்கு போயரு அதே சொல்றல்ல காலையில எந்துச்சு நா பறக்கனு அப்டியே பறவ மாரி
அதான
நின்டண்டா போச்சு பஸ்சு போயிரு
ஆமா ஆமா
கட கட கட கடன்னு நருக்கி எல்லாத்தயு செய்யி
ம் போயிருக்கா பஸ்சுலா விட்ருக்காங்களா
ஆஹ போனது கெடையாது போனது கெடையாது
ஆ
அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே வாங்கி பேக்ல வச்சுன் நா எந்திச்சிருவே ஆறு மணி ஒவ்வொரு நாளைக்கு அஞ்சரே பாங்கு சொல்லலே எந்திருச்சிருவே ஒவ்வோர் நாளைக் ஆறு மணிக்கு அலார வச்சு எந்திருப்பே ஒவ்வரு நாளைக்கு ரொம்ப முடியலைன்டா அவகள்ட்ட சொல்லிருவே இந்த மாரி எனக்கு முடியல இன்னைக்கு ஒரு நாளைக்கு வெளியில சாப்ட்டுக்கங்க அப்படினு
ம் கேண்டீன் இருக்கும்ல
கேண்டீன் இருக்கு அவக வேல மெணக்குன் போய் வாங்கி சாப்பிட மாட்டாக கட சாப்பாடு ஒத்துக்குறாது அதனால வந்து செஞ்சேக் குடுத்தனே மேக்ஸிமொ என்னைக்கது ஒர்ணா
ஆ சேர்
அப்டின்னா மட்டு சொன்னம்னா சேரிண்டு போயிருவா
என்னமோ புள்ளைல ஸ்கூலுக் அனுப்புற மாரி இருக்
ஆத்தாடி அதோட மோசமா இருக்கு எனக்கு அவியளுக்கு கூட எட் ட்டு மணிக்கு எந்திச்சுதே செய்வோ ஆறு மணிக்குன்னா எந்துச்சு செய்யற மாரி இருக்கு அத நா ஓயாம சொல்லுவே நானாது ஏ புள்ளய பெத்து ஏ புள்ளய ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய வேலையே ஒங்களுக் வேலைக்கு போறதுக்கு செஞ்சுகிட்டு இருக்கே அப்படிம்பே செய்யிடி செய்யிடி அப்படிம்பா செஞ்சுக்கிட்டு தானே இருக்கே என்ன செய்ய ஆ சேரிமா
ஆ சேரிங்கா
ம்